ஹலோ கேக்குதுங்ளா ஆ கேக்குது கேக்
நா பத்திரிக்க அடுத்து ஹஸ்பண்ட் வேலை போய்ட்டாங்ளா
ஆ ஹஸ்பண்ட் வேலைக் போய்ட்டாங்கங்க அங்க கால்லே தம்பி விடும் போதே அவ்ங் கொண்டு போய் விட்ருவாங்க அப்டிக் விட்டுட்டு அப்டியே ஆஃபிஸ் பெய்ருவாங்க ச்சேரிங்க அப்றோ அப்ப ஊருக்லாம் போமாட் த்திங்ளா லீவுக்கு
மே மாஸ் ஃபுல்லா அங்கதா ஊர்லதா
அப்டிங்ளாம் ச்சேரி ச்சேரி லீவ்க்கு எப்டி லீவுக்கு பண்டிகைகள்க்கு அப்டி போவீங்களா
எங்க ஊர்ல வந்து சித்திர திருவிழா சொல்ட்டு நடத்
நூ ச்சரி ச்சரி நீங்ளு அந்த ஊர் தானா ஹ அஆ அ
கொட நடக்கு அதனால அங்கு பொய்ர்றது
ஓ ச்செரிங்க செரிங்க எங் நாங்ளு அங்கதாங்க இருப்போ ஆமா
அப்பயமே அங்க ஃபுல்ல இருந்துட்டு பக்கத்துல நமக்கு பக்கத்து திருச்சந்தூர்
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆ
இக்கது மே மந்து
ஆமா வெயில்ல எங்குட்டு தண்ணி வர
ஜூன் ஜூலைல இப்ப நல்லா இருக்கும் ஆனா நமக்கு ஸ்கூல் தொருந்துறது
ஆமாங்க நான் ஆனா மே மா சோ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் இருப்பேன் ஆ அங்க பையன் இருக்க மாட்டான் டேடி விட்டுட்டு கொஞ்ச இருக்க மாட்டானா அதனால கூட்டிகிட்டு வந்துறது இன்னொன்னு அவனுக்கு அந்த ஏசியில படுக்கலன்னா அவனுக்கு தூக்கம் வராது அங்க வீட்ல ஏசி இல்ல இன்னொன்னு இங்க விட அங்க வெயில் அடிக்குன் நெறைய கொஞ்ச வெயில் இருக்குமா அதனால கொஞ்ச அலர்ச்சி மாரி அந்த வேர்கூரு மாரி வந்துரும் அவனுக்கு
அதே விஷயம் தான் பாப்பா ஃபஸ்ட்டு ஏசி இல்லமா இருந்துச்சு பாப்பாவா போனு ன்னு ஆசப்படுவா போய்ட்டு நைட் தூக்கத்துல என்ச்சி ஏசி ரிமோட் தெடுவா எங்க அப்பாவுக்குல்லா கஷ்டமா போச்சு அதுக்கப்பறம் ஏசி மாட்டினாங்க ஊர்ல
ஆ செரி செரிங்க
ஏசி மாட்ரங் அவ இருக்க மாட்டேன்டா நைட் ட்டு பகல் எல்லா இருக்க இஷ்ட பண்ணுவ இந்த நைட்
ஆ இப்ப எங்க வீட்ல வந்து கொஞ்ச ஒயரிங் வேல்லா பாக்கணு அதனால அத இப்ப போட்டோம்னா அதுல கரண்ட இழுக்க முடியாது இழு
எங்க நாங்களும் ஸ்ரேய்ட்டா ஊர்ல வந்து வயரிங் வந்து ஒன் பீஸ் வெச்சிருப் பாங்க இருக்காது எங்க வீட்டுக்கு ஸ்ரேய்ட்ட வ ந்து அதா என்ன சொல்லுவாங்க வீட்டு மீடர் பெட்டி வீடர் அதுல தே வயர் ஸ்ரைட்டா எழுத்து போட்டுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தனிய குடுக்க முடியாது சுற்றிதான் அப்டின்னு சொல்லிட்டு இருங்காங்க
ஓ இப்ப எங்கள்து வந்து எப்டின்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒன்னா அத ஒரு காம்பவுண்ட் மாரி இருக்கோங்க ஆ மூணு அக்காங்களு க்கு ஒரு தம்பிக்குன்ற மாரி அப்டியே மொத்தமா இருக்கும் எல்லாருக்கும் வீடு க சே பக்கத்து பக்கத்துல அப்டியே சொந்த வீடுதான் அப்டியே குடுத்துக்காங்க அது காம்பவுண்ட் மாரி இருக்குமா அதாவது கனெக்ஷன் இழுக்கணும்னா முன்னாடி இருந்து கடச் சி வரைக்கும் இழுத்துட்டு வரணும் அத வந்து பாத்து உள்ளுக்குள்ள தோண்டிதான் இழுத்துட்டு வர முடியும் அப்டியே வெளியே விட் டு இது பண்ண முடியாது அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்க எப்டின்னா ஆ நாங்க கடசி வீடு அங்க முன்னாடிதான் அந்த நீங்க சொல்ற மாரி அந்த இது இருக்கும் அப்ப அங்க இருந்து கனெக்ஷன் இழுத்துட்டு வரணும்னா நார்மலா இழுத்துட்டு வர முடியாது தனி வீடா இருந்தா நம்பளுக்கு அப்டி நம்ப தானே ஒயர் அப்டி இழுந்தாலும் தெரியாது ஒன்னும் தெரியாது முன்னாடியே பாக்ஸ் இருக்கும் அதோட செட் டு அட்டாச் பண்ணிர்லா இது அப்டி இருக்காதுன்றனால ஃபுல்ல தோண்டி கீழே இருக்க மண்ணெல்லாம் தோண்டி அதோட அது வழிய கனெக்ஷன் எடுத்துட்டு போய் தான் இது பண்ணணு அப்டின்ற மாரி சொல்ட்டாங்க அதனால அது போட முடியாது கொஞ்ச முழச்சுட்டு இருந்தோம் தம்பி பெறந்த புதுசுலயே அதனால மே மாசம் இப்டி போயிட்டு வந்தருது செப்டம்பர்லயும் டிசம்பர்லயும் அந்த பத்து நாள் லீவ் அப்டியே ஃபுல்லா அங்கேய இருந்து முடிச்சிட்டு வந்துறது இப்பதானே ஸ்கூலுக்கு போனா அந்த ப்ரீ கே ஜி லா அவ்ளோ ப்ரெச்சன கடையாதுந்த மோது அப்டியே இருந்தாச்சு இனி எல் கே ஜிக்கு எப்டின்னு தெரியில அதனால அவுங்க அப்பாவும் வீட்ல தனியா தான் பாங்க சா ச சமைச்சு சாப்பிடுவாங்க இருந்தாலும் நம்ம அளவுக்கு க்கு வராதே அப்டின்னு சொல்லிட்டு அ வந்துறது ஒரு ப ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கு
நம்ப இப்போ நெனச்சு நெனச்சு வந்துறோம் ஒரு பெருசான இருக்குன்னு நனைப்போம் நாம டைம் இருக்காது நம்ம
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க ம் ஆமா ஆமா அதேனவுன்
நம்மளும் அப்டித்தான் அம்மாவுகெல்லாம் வயசாயிடும் நம்ம போய் என்ன கஷ்டத்த குடுத்துட்டு அப்டின்னு தோனும்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க இருந்தும் பையனுமே இருக்க மாட் ட்டாங்க ஒரு கொஞ்ச நாள் இருப்பான் ஒரு ஒரு வாரம் இருந்தாலும் என்ன டேடி ஆள காணும் டேடி எங்க அவன் டேடி கையில தான் தூங்கணும் அப்டின்னு சொல்லிட்டு அப்படி ஆ பேச ஆரம்பிச்சிருவான் அதனால செரி வீட்லயையும் அப்டி சொல்லுவாங்க அப்புறோம் பிள்ளைக்கு ஜொரொம் வந்துற போது உடம்பு சரியில்லாம போயிடும் அ கூட்டிட்டு போ அப்டின்னு சொல்லி சொல்லிருவாங்க அவுங்க அப்பா வந்துட்டு போவாங்க இருந்தாலும் வர முடியாது அவுங்க அப்பா கோர்ட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கணுமா அதனால அவுங்களால சடனா லீவ் போட்டு வர முடியாது திடீர்னு ப்பத்தா நாளைக்கு அங்க போணும் இங்க போணுன்னு சொல்லிருவாங்க அப்டின்றனால அவுங்க அப்பாவாள உடனே உடனே லீவ் போட்டு வர முடியாதுன்றனால வரமாட் டாங்களா அவனாலா தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் கூட இருக்க முடியாது அது இருக்குறதுக்கே அங்குட்டு இங்குட்டுன்னு சொல்லி வீடியோ கால் பேசி அப்படி இப்டின்னு வச்சு அவன மாத் த்திட்டே இருக்க மாரிதான் இருக்கும் அனா அது நீங்க சொல்ற மாரி அதுவும் கரெக்ட் தாங்க ஒரு கட்ட வரைக்கும் ந்தான் நம்பளும் எல்லாமே நல்லா ஜாலியா இருக்கும் போயிட்டு வெச்சுட்டு இது இது பண்றதுக்கு
ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ப நனைச்சாளும் போ முடியாது
ஆமா ஆமா ஆமாங்க கரெட் தான் கரெட் தான் ஆனா என்ன இப்போ இருக்குற டைம்ல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வந்துக்க வேண்டியதுதான் ஆனா இந்த மே மாசம் சோ மட்டும் போறது ரொம்ப அந்த வெயில்லு இப்பல்லாம் ரொம்ப வெயில் அதிகமாயிடுச்சுங்க எல்லா பக்கமும் அப்பா முடில பஸ்டாவது மரம் செடி கொடி எல்லாம் ஒரு பக்கோம் இருக்கும்
யென் வீட்லே வாசலே ரெண்டு மூணு மரம் இருக்கும் அனா அது காத்து வெக்க காத்துதான் பா
ஆ ஆ ஆ எல்லாம் இப்போ இப்போ ஃபர்ஸ்ட்டு எங்க வீட்டுக்கு மு ஊர்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய அ அந்த என்ன பெரும் அ நீம் அது அது பேரு என்னதுங்க வேப்பெல்ல வேப்பெல்ல ஆ நல்லா அந்த ஒரு ரெண்டு பில்டிங்க்கு நல்லா அ இந்த அதோட நெழலே அவ்வளோவு பெருசா இருக்கும்ங்க அது நல்லா ஆ அறுபது வயசு ஆயிடுச்சு அந்த வேப்பல மர த்துக்கு அது நல்லா இருந்துச்சு ஆ வீடு பில்டிங் போக போக எல்லாரும் கட் பண்ண வுடு கட் பண்ண ஆரம்புச்ட்டாங்க ஃப்ஸ்ட்டுலாம் என்னன்னா நல்லா காத்து வருதுன்னு எல்லாரும் நல்லா வச்சிருந்தாங்க இப்ப எல்லாரும் தான் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அதனால அத கட் பண்ணி கட் பண்ணி அது இப்ப பெ சின்னதா ஆயிட்டனால அந்த காத்தே இல்லங்க ஆ
இது பால்கனில இருந்து வேப்ப மரத்துல வந்து கையில இருந்து இலய பிச்சு திங்க இல போலாம் இப்ப அதுதான் பண்ணிட்டு இருக்கன் இலய பிச்சு போறா ஆனா நானுமே கொஞ்ச வீட்ட ஒட்டி வந்த கட் கட் பண்ணி கட் பண்ணி விட்ருவன் ஏன்னா அதுல வந்து பூச்சில்லா வருதுங்க
வறா ஆமா அம் ஆமா ஆமா க
இப்ப மடக்கர நம்ம கைய வச்சு பிடிக்கற மாரி இருக்கு பால்கனில இருந்து மாதிரி பிச்சு பிச்சு எலைய போடற நல்லா இருக்கு டைம் பாஸ் ஆவுனா இங்க ஒக்காந்து எலைய பிச்சு ஒரே செரியா இருக்கு ஆ ஒட்ட விட மாட்டே ஒடச்சு ஒடச்சு
ம் செரி டா அனா அது ஒடச்சு விட்றதுதா நல்லதுன்னுவாங்க ஒடச்சு ஒடச்சு விட்டா வளருன்னுவாங்க இருந்தாலு அது நல்ல நல்ல சூப்பர் மருங்க அவ்ளோ காத் து வரு அவ்ளோ அதுல பாத்திங்கன்னா அவ்ளோ எல ஆ இப்ப மரு மாறிடுச்சு அதுதாங்க இப்ப வந் து எல்லாமே மாறி போயிசு உங்களுக்கு ஃபஸ்ட்லா கொஞ்சோ பில்டிங் சைட்ல இருக்காது வேப்பமர அசையும்போது அதுல இருந்து காத்து நல்லா குளு குளு குளுன்னு வந்துட்ருந்துச்சு இப்ப பாத்திங்கன்னா பக்கத்துலலா பில்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலு அ சுத்தீலு மாசு வந்து கெடுதலான மாசுதா வருது பாத்துக்கோங்க அவ்ளோ வண்டிகள் அவ்ளோ எல்லா வெச்சிருக்கனால அதுல இருந்து வர காத்து எல்லாமே ம்
கரூப்புல வச்சிருக்காங்க அந்த ஏன்னா அவ்ளோ அழுக்கு ஊற வச்சு கழு சோப் போடு கழுவுனு மெயின்னு உனக்கு பயங்கர சொல்லவே வேண்டா
ஆ கண்டிப்பா கண்டிப்பாங்க அப்படிதா இருக்கு வெளிய போயிட்டு நம்ப உள்ள வரம்போதே நம்ப அது நம்ப சும்மா நல்லா டிஷ்யூ வெச்சு இத்த மூஞ்ச தொடச்சு பாத்தோன்னாலே தெரியு அவ்ளோ கருப்பா இருக் குங்க அந்த தூசிங்கல்லா அப்பா என்னடா இது இப்டி இருக்கு இந்த உல கோ அப்டின்னு எனக்கெல்லா அந்த வத்தல காய போடுனுன்னாலே பயமா இருக்குங்க வெளிய நம்ப அத காய போட்டு கொஞ்ச தூத்துல வந்து பாத்தொன்னா இந்த வத்தல் மேல ஃபுல்லா தூசியா இருக்கு அ நம்ப மெளகா வத்தல்லா அரைக்கணு சொல்ட்டு போய் மேல காய வெஸ்ட்டு வந்தாலுமே ஐயோ இதல்லா நம்ம அப்படே அரச்சா அப்படியே தான கொழம்புல போட்டு சாப்பட்றோ வடிகட்ட கூட முடியாது இதல்லா அப்டின்ற மாரி அந்த ஒரு ஃபீல் தாங்க எனக்கு வரு நா அதுக்கு துணியல்லா கட்டி நல்லா ப்ராப்பரா வெச்சுட்டு வருவ கொஞ்ச நேர த்துல பாத்தா இந்த காக்கா குருவி புறலா திரியிதுங்க பாருங்க அது எதயாச்சு எதயாது கொத் திழுத்தூட்டு அதல்லா கலட்டிவூட்டு எதாச்சு பண்ணி வெஸ்ட்டு போயிருதுங்க அதுல இருந்தே பாத்து பாத்து ஒக்காந்து பக்கத்துல ஒக்காந்து நல்லா பாத்து பராம்பரிச்சு அதல்லா அரைக்க வேண்டியதா இருக்கு ரொம்ப தூசுங்க நறைய தூசு நறைய மாசு அந்த மாரி ஆயிடுச்சு ஃபுல்லா உலகமே
அது உண்மதா
ம் நீங்களா எப்படி வத்தல்லா நீங்க அரச்சிருவீங்களா
வத்தர் பொடி நம்ம நா வீட்லதா அரைக்கறே வத்த பொடி கோதும புளி குழம்புக்கு
நீங்க வத்தல் பொடி எப்டிங்க அரப்பிங்க நா வந்து இத்தன் நாள் குழம்புவ பொடி அர ச்சதே இல்ல நா தனியா மெளகா ஏன்னா கேஷ்மீரி சில்லி அதல்லா போட் டு தனியாவு தனியாவு தனியாவு அரச்சிப்பே
எனக்கு நீங்க வந்து கடையில வாங்குவீங்கல்ல ஏங்கிட்ட வந்து பொடி கலராலா இருக்காது ஏன்னா எங்க அப்பா குடுக்கற வத்தல் தா இருக்கு இது கொஞ்ச கலர் கம்மியாதான இருக்கு
ஆம்மாம்மாம்மா
ஆ அது வந்து நா வந்து க ஒரு மாரி கலர்லதா இருக்கு அப்படியே வத்தல் மட்டு அரஞ்சி அ
ஆ
தனியா தனியா இருக்கு தா அப்புறம் கொழம்பு பொடினா வறுத்து போடுவோம்ல கடல்ல பருப்பு அரிசி
ஆமா ஆமா அதெல்லாம் அளவு எல்லாம் எவ்வளோ போடுவீங்க
அது அளவு அத்த எடுத்து தருவாங்க அப்டி வருத்து அ
ஆ செரி செர் செர் செரி நானுமே அத உம்
மாவு வந்து ரெண்டு கிலோ அரைப்பாங்க
செரி செ
அவுங்க பொண்ணு எல்லாமே இங்க பக்கத்துல தா இருக்காங்க சென்னையிலதா கொஞ்ச பத்து பேர் இருக்காங்க ஏ அடுத்து ஏரியாவ்ல இருக்காங்க
ஓ அதனால எல்லாருக்கும் அப்டி அரச்சு குடுத்துற மாரி
செரி அவுங்க இருக்கிற வரைக்கு அப்புறம் என்னால முடிஞ்ச
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க நா எனக் அரைக்க தெரியாது அம்மா ஊர்ல இருந்து வரும்போது இல்ல நாங்க ஊருக்கு போகும் போதான் அது அர ச்சு அரச்சு எடுத்துட்டு வருதா இருக்குமா அது ந நறையா வாங்கி ஆமா அதுதான் பாத்து நா வந்து எப்டின்னா எங்க மூனு பேத்துக்கு தாங்க
நா வந்து முக்கா வாசி கறிக் கொழம்பு பொடி எல்லாம் வாங்க மாட்டேன் வீட்லயே வருறுத்தரைப்பன் அடுத்த டைம்ல ஒரு ஸ்பூன் பண்ணி
அப்ப மட்டும் ஆ ஆமா ஆமா ஆமா அதுதாங்க நானுமே அப்டித்தான் பண்ணுவேன் நானுமே அது கறி கொழம்புக்கு எல்லாம் அப்டிதான் அரச்சி போட்டுருவேன் இருந்தாலும் கொழம்பு மிளகாத்தூள் வச்சுக்கணும் ஆ
கெழம்புல வந்து கொஞ்சம் அரச்சு பாருங்க மிக்ஸி யில நீங்க அரச்சி உங்ளுக் டேஸ்ட் ஓகேன்னா அழவ நீங்க அப்டி இங்கிரிஸ் பண்ணி போட்டுருங்க ஏனா ஆ ஒவ்வொத்தங்க ஒவ்வொரு மாதி எங்க அம்மா அரைக்கிற மாதி எங்க அத்த அரைக்க மாட்டாங்க எங்க அம்மாக் கொஞ்சம் டார்க்கா குளு குளுன்னு வரும் எங்க அத்தைக்கு தண்ணியா வரும்
ஆ செரிங்க செரிங்க சேரிங்க ஒங்கள்ட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷங்க நன்றி பாய்
ஆ